நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ பேசலா தோழி நல்லாருக்கீங்ளா ஆ ந நல்லாருக்கோ தோழி இப்ப பாத்தீங்னா தோழி இந்த ரெண்டு தனால கார்த்திகை அம்மாவாசைன் போட்டு எல்லா வந்து இந்த சாம்பார் அது இதுன்னு போட்டு வீட்டயே ரொம்ப ரணகலமாக ஆக்கி டாங்க தோழி ரொம்ப எல்லாருக்கு கஷ்டமா போயிட்டு தோழி சாம்பார் சாம்பார் சாம்பார் அதனாலயே இப்ப இப்ப பாத்தீங்னா எங்க வீட்ல ஐயோ சாம்பாரா அப்டின் எங்கப்பா திரும்பியு சாம்பா இல்ல சாம்பாரே வக்கட்டுமா வெயிலுக்கு இந்த புளி ஆ காரக்கொழம்புலா வேண்டா அப்படின் சொன்ன ஐயயோ திரும்பியு சாம்பாரா சரிப்பட்டு வராதுன் சொல்லிட்டு தா தோழி இப்ப வந்து எங்க வீட்ல கார கொழம்பு வைக்கிறாங்க வேற வழியே இல்லாம ஆனா எனக்கு எங்க அம்மாக்கு இஷ்டொ இல்ல தா வேறு வழி இல்ல அதனால வைக்கிற மாரி ஆவுது தோழி நீங்க அம்மா சிக்கலாம் எப்படி தோழி றேன்னா ரெண்டு மூணு வக அப்படி பண்ணுவீங்களா
ஆஹ் இல்லம்மா அமாவாச அன்னைக்கு வந்து நாங்க அசைவம் சாப்பிடறது இல என்னோட கணவர் வந்து ஊர்ல இல்ல அப்படிங்கறிறதுனால நா வந்து அமாவாச விரதம் எடுக்கறிறது இலாமமா அமாவசை விரதம் வந்து வீட்டுல சமைச்சு எதுவும் சாமிக்கு கக்கிறது ஆனா அசைவம் சாப்பிட மாட்டோம் எனோட கணவர் வந்து ஊர்ல இருந்தா மட்டும்தா அந்த மாரி பண்ண
ஆஹ் ஆஹ் ஓ ச ஆமா ஆ ஆமா தோழி அதுவும் கட்டு தா நீங்க தனியா இருக்கும் போது அது பண்ண தேவை அல்ல அதுங்க சில அப்புற இந்த அம்மாவசைக்க தோழி சாம்ராணி அதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க தோழி எங்க அக்கா ட்டுலாம் சாம்பிராணி சூ ஆளன பண்ணுவாங்க ஆனா வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து சாம்பிராணி அதெல்லாம் போட மாட்டோம் தோழி அது என்னன்னு தெரியல அது இல்ல நமக்கு இது பழக்கம் இல்ல அப்படிங்கறாங்க அது என்னன்னு தெரியல தோழி எனக்கு நார்மலா நாங்க சமைச்சிட்டு அப்ப வந்து கால்ல சாப்பாடு சாப்ட பதினோரு மணி இல்ல பன்னொ மணி யே அப்படியே ஹ் டேரக்டா சாப்பிட்டுட்டு அப்படி போயடுறேது தோழி நேத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்க கா. மாங்கா சாம்பார் வச்சு பீன்ஸ கேரட் பொரியல் பண்ணி உருளை உருளைக்கிழுங்குவறுத்து அது மட்டும் ஆ முடிச்சாச்சு தோழி ரா சாட்சி உம் எப்படி பண்றதுண்டு தோழி நேத்துக்த் தா தோழி இந்த உம் கரெக்ட்
சில பேர் பாத்தீங்கன்னா விரதம் எடுக்கறத இல்ல சில பேர் விரதம் கடைபிடிப்பாங்க இப்ப கணவர் இல்லாதவங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கணும் அம்மா அப்பா இறந்தவங்க அவங்க எடுக்கணும் வீட்டுல இருக்கும்போது அவங்க எடுக் ஹலோ
உம் ஆனா வந்து இது சொல்றது உண்டு இப்ப வந்து நைட்ல வந்து பாத்தீங்க மா நீ சொல்ற ஆன அந்த மாரி இருக்கரவங்க நைட்ல வந்து டிஃபன் சாப்படுறது உண்டு வழக்கம் ஆனா வந்து இந்த மாரி நல்லா இருந்ததா இரு இருக்கறவங்க அது ஏதோ ஆமா கூட சொல்லுவாங்க நீங்கல்லாம் சாதம் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க தோழி அம்மாவாச அன்னைக்கு நீங்க நைட்லயும் சாதம் இருந்தா சாதம் தான் சாப்பிடணும் நீங்க அப்படின்னுல்லாம் சொல்லிட்டு திட்டுவாங்க தோழி அது எதுனால எனக்கு தெரியாது ஆனா சாப்பிட்ருவோம் பேசாம செவனேனு
ஆமா ஆமா இதுவே நம்பலே முன்னூறு கள் பண்ண அறிவியல் இல்லாம அவங்க எந்த வக்கறதில்ல இந்து மதம் கேடிங்கன்னா அர்த்தம் உள்ள இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஊழல் ஏன்னா அதுல வந்து அறிவியல் வந்து சேர்ந்தேதான் இருக்கு
உம்
நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் அதுல ஏதாவது ஒரு அறிவியல் இருக்கும் அதனால நம்ளுக்கு அந்த மாரி ஒரு அறிவு உறை அறிவுரை வந்து சொல் ருக்காங்க
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பாக ஹ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு தோழி கார்த்திகைனா விரதம் எடுத்து எடுக்கறது அது கார்த்திகைக்கு நாங்லாம் விரதம் எடுக்கிறது கிடையாது அம்மா எடுப்பாங்க ஆனா இதே எங்க பெரிமா வீட்டுல பாருங்க கார்த்திகைக்கு அந்த அளவுக்குல்லாம் விர அதல்லா எடுக்க மாட்டாங்க அதே மாரி பொரட்டாசி மாதம்னா முக்காவாசி பேர் வீட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஃபுல்லாவே அந்த ஒரு மாதம் முடியும் சாப்டாம இருப் போம் ஃபுல்லாவே ஆனா இதே வந்து இப்ப எங்க பெரிமா வீடெல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமயில மட்டு சாப் ப்புடாம சாமிக்கு பெருமாளுக்கு பூஜ போட்டு இது பண்ணுவாங்க தோழி மத்தபடி திங்கள் வெள்ளி திங்கள் டு வெள்ளி அப்பற ஞாயிற்றுக்கிழமலா வந்து அந்த நேரத்துக்கு அசைவம் எடுத்து சாப்டுவாங்க அது எப்புடி அது என்ன தெர்ல ஆனா வந்து இந்த இந்த மாரி பண்றதுக்ண்டுலா அந்த மாரி இந்த அது என்ன சொல்லுவாங்க
ஆ எங்க வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா புரட்டாசி வெரதோ ஒரு மாச வரைக்குமே சாப்ட மாட்டாங்க புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே சாப் ங்க அங்க திருப்பதி வருட த்துக்கு ஒரு மு வந்து புரட்டாசி மாச அப்ப
ம்
மாசம் வரைக்குமே ஆ நா அது அசைவோ வந்து சாப்டவே மாட்டாங்க எங்க வீட்ல பாத்திங்ன்னா அந்த மாதிரி கெடையாது அனா சனிக்கிழமைகள்ல அங்க சாப்படுறதுகில்ல சனிக்கிழமைகள்ல நான்வெ ஜ் வந்து நாங்க சாப்படறது இல்ல
ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாரி தா எங்க வீட்லந்தோழி ஆனா எங்க வீட்ல ஒரு மாதம் முடியுமே எடுப்பாங்க இந்த தாளிகள்லா சொல்றாங்கள தோழி தளியல் போட மாட்டாங்க ஆனா வாரோ வாரோ அந்த நாலு வாரமு சனிக்கெழமைல பாத்திங்கன்னா எதாவது சாமிக்கு வச்சி படச்சி வீட்டு தெய்வத்துக்கு வச்சி படச்சி அப்டி பண்ணிட்றது உண்டு கே நா குட கேப்பே ஏ நீ தாளியெல்லா போட மாட்ற நம்ப அக்கா வீட்லலா போட்றாங்களே அப்டின்னு கேட்டா நமக்கு பழக்கோ இல்ல இதுலா நம்ளே ஏற்படுத்திக்கிறது தானே தோழி
அப்டி இல்ல அது பழக்கோ இருந்தா மட்டு தா செய்வாங்க இல்ல வழக்கோ இருந்தா மட் மட்டும்தா இந்த தளியல் வந்து பண்ணுவோ ஆ நம்பளோட மாமியார் அவுங்க மாமியார் வீட் லேந்து இதல்லா பண்ணிருந்தா மட்டுந்தா தண்ணி விடுவாங்க
ஓ
ஆமா இல்லனா போட
தோழி ஆனா தோழி இப்ப பரோட்டாசிங்க து முக்காவசி பேர் வீட்டுல எடுக்கறாங்க உலகத்துல எத்தனையோ பேர் வீட்டுல எடுக்கறாங்க ஆனா எல்லாருமே வந்து பலக்கோ இல்லாதவங்க கூட சில பேர் வந்து தளியல் போடுறாங்களே தோழி ஆனா அது ஏதாது கெடுதலா தோழி அப்டி பண்ணாக்கா
இல்ல அது பத்தி எனக்கு தெரில ஆனா பழ க்கம் இருக்கங்கன்னா செய்யணு சொல்லுவாங்க
ஹா ஆ அதா எங்க அம்மா திட்டு வாங்க நா கேப்ப ஏன் தலியல் போட்லாமே நம்பளு கூப்டு வெச்சு நம்மளு சாப்பாடு போடலாம் எல்லாருக்கோ அப்டினு பலோக்கோ இருந்தா தா பண்ணனோ பலக்கோ இல்லாம பண்ணி எதாவது ஆயிட்னா என்ன பண்றது அப்டி இப்டி லா சொல்லுவாங்க சேரி ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்றது
ம் ம் நானு அது மாரி கேள்விப்பட்டிக்கற பழக்கோ இருக்கவங்கோ மட்டோ பன்னோ பழக்கோ இல்லாதவங்க செய்யக் கூடாதுன்னு நானு கேள்விப்பட்டிருக்க
உஹம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா பா தோழி ம் சரிங்க தோழி சரிங்க தோழி ஆஹ் இப்ப வந்து நீங்க வந்து புரட்டாசி மாதோ தில சனிக்கிழமையில நீங்க வந்து விரதோ மாரி எடுத்திருவீங்க அப்டித்தானே
புரட்டாசிமாத சனிக்கெழம இல்ல எல்லா சனிக்க கிழமையிலையுமே நாங்க ஆஹ் அப்பயோ வந்து சாப்பட்றது இல்ல
ஓ ஓகே புரியிது
ஹா ஆமா ஆமா புரட்டாசி மாச சனிக்கிழமன்னு இல்ல எந்த சனிக்கிழமையிலுமே நாங்க வந்து அசைய்வோ சாப்ப போட்றதில்ல ஞாற்றுக்கிழமையில அசைவோ சாப்புடுவோ
ஆ ஆமா தோழி அப்டிதா தோழி இங்கியு இருந்துட்டு இருக்காங்க அந்த பெருமாளுக்காக இது பண்ணிட்டு பண்ணுறது உண்டு உம் அதனால ம் சொல்லுங்க தோழி என்ன சாய் ஏ என்ன தோழி மாலையில என்ன இது ரெடி பண்றதா இருக்கீங்க ஸ்நாக்ஸ்சு இந்த பசங்களுக்கு
பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா கொண்டக்கடல வந்து ஊற வெச்சிருக்கோமா கொண்டக்கடலையில வந்து சுண்டல் மாரி பண்ணி கொடுக்க இருக்கே நல்ல
ம்
சாப்பிடுவே எங்க கொழதைங்களுக்கு பிடிக்கோ
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இவரு வந்து ஏதோ இந்த பிரட்டு பிரட் சாண்ட்விச் வேணு கேட்டிருக்காரு தோழி அ பிரட் வாங்கிட்டு இந்த அக்கா வீட்ல இருக்காங்க சொன்னே இல்ல தோழி அக்கா வீட்டுக்கு போய் தா பண்ணி கொடுக்கணு அவருக்கு சும்மா நா பச்சையாவே போட்டுருவே தோழி ஒவ்வொரு நேரோ வதக்குறது உண்டு வெங்காயோ தக்காளி கரம் மசாலல்லா போட்டு கேரட் எல்லா போட்டு இவரு ஆனா பச்ச சாயாவு புடிக்கும் தோழி வெறு வெங்காயோ தக் தக்காளி கேரட்லா போட்டு பச்சையாவே ப்ரட்ட மட்டோ நல்லா நெயி விட்டு நல்லா வேற தட்டி எடுத்துக்கிட்டு பச்சையாவே போட்டு சாஸ் அதல போட்டு இது பண்ணி கொடுத்தா சாப்ருவார் இல்ல தோழி சேரி பச்சையா சாப்பிடறது நல்லது தான உட்டறது நானு ம் அதான் அவருக்கு புடிக்கும் தோழி ம் இல்லன்னா இந்த வெங்காய பஜ்ஜி போடுறது உண்டு தோழி அது ரொம்ப புடிக்கும் வெங்காயம் உதிரி உதிரியா போட்டு இது பண்றது ரொம்ப புடிக்கும் அவருக்கு
ம்
இந்த மாரி போடுறது உண்டு தோழி இல்ல இனிப்பு ஐட்டும் சாப்பிட மாற்றாப்புல தோழி அந்த அளவுக்கு கார எல்லா எடுத்துக்கிறாப்புல எந்த இனிப்பு அந்த அளவுக் கு புடிக்க மாட்டேங்குது தோழி ப்ப குலோப்ஜான் மட்டுன சாப்பிடறாப்புல மீதி எதுவு நம்ம ஸ்வீட் ஏதாது செஞ்சு குடுக்கலா இனிப்பு பலகாரனா சாப்ட மாட்றாப்புல தோழி
நல்லது நம்ம அது ரொம்ப அதிக மா பா கா அது இனிப்பு எடுத்துக்காதது நல்ல விஷயந்தான சாக்லேட் கேக் எல்லா சாப்டுவாப்லயா
ஆ அதுதா மட்டு எறங்குது சாக்லேட்னா நீங்க எவ்ள குடுத்தாலு சாப்ட தெரியுது அதெல்லா மட்டு என்ன சாக்லேட் தா நமக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க ஆனா கேக்குமே வந்து ரொம்ப விரும்பிலா கெடையாது சாக்லேட்தா மெய்னு கேக் ல வந்து அந்த ஃபுடி கேக் இருக்குல்ல தோழி அது மட்டு கொஞ்ச எடுத்துப்பாப்ல ம் ம் அதுவு ரேர்தா டெய்லி விரும்பியு ரொம்ப இது சாப்படறது கெடையாது அந்த கேக் வந்து ஆ இதய எப்பயாது வாங்கி குடுத்தா சாப்டுவாப்ல மத்தபடி சாக்லேட் ரொம்ப புடிக்கு இந்த டீ பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல தோழி இந்த பேக்கரில இருக்குமே அந்த பண்ணு புடிக்கும் பால்ல நினைச்சு சாப்பிட அது பிடிக்கும் மத் தபடி வீட்டலதா தோழி ரொம்பல்லாம் வெளியில வாங்கி குடுக்கறது கிடையாது வீட்லதா தோழி ஃபுல்லா முடிஞ்ச அளவு வரைக்கும் வீட்டுல செஞ்சு கொடுத்துர்றது ஆனா நீங்க சொல்ற மாரி இந்த கொண்டைக்கடல கடல ஐட்டம்ல்லாம் எல்லாமே பிடிக்கும் அதனால அத நா வந்து பள்ளிக்கே வச்சு அனுப்புறது உண்டு சாப்பிட்டுட்டு வந்துருவாப்புல அஹ் ஒவ்வொரு நேரோ தாளிக் வைக்கிறது உண்டு அவர் ந்நேரம் தாளிப்பு இல்லாமலே இருந்தாலே சே நிம்மதியா சாப்டுட்டு வந்துருவாப்புல அதனால அத வச்சு குடுத்துடுறது உண்டு
உம் வந்தது இல்லை
பள்ளியிலயுமே பிஸ்கட் கூட வைக்கக் கூடாதுங்கிறாங்க சேரினு அதனாலலே உம் ஆமா அதை சொன்னீங்களே கரெக்ட்டு டாக்டர் இப்ப மருத்துவரே பாார்த்தீங்கன்னா எது பிஸ் இருக்கட்டு என்ன ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றத சோ திட்றாங்க அஹ் ஆனா இவரு பரவாயில்ல ஏதோ கே கடல் ஐட்டம் சாப்ட்டுட்டு வந்துடுறாப்புலேயேனு அப்படின்னு சொல்லிட்டு நா விட்டுடுறது பழங்களு அத மாரி விரும்பி சாப்பிடுவாப்புல சாப்பாடு ஆமாங்க தோழி இன்னு பின்பு நறையா பாப் பகிருவ தோழி பின்பு தொடருவோ நன்றி தோழி அஹ்